அ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்குறோங் தோழி
உம் ம் இன்னிக்கி வந்து நம்ம மரபு பழக்க வழக்கங்கள் பத்தி நம்ம தொடந்து பேசுவோம் தோழி
சேரிங் தோழி
அ அதாவாது அந்த காலத்தில் நம்ம முன்னோறுக் கள் அஹம் ஃபாலோ பண்ணிட்டு வந்த பழக்க வழக்கங்களுக்கு இப்ப நவீன காலத்துல ஏற்பட்ருக்க கூடிய மாற்றங்கள பத்தி அ இரண்டு பேரும் தொடர்ந்து பேசுவோம் தோழி
உம் சேரிங் தோழி நீங்க சொல்லுங்க நா அது எனக் தெரிஞ்ச வரிக்கு நா பேசுறங் தோழி
அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்முளுடைய பெரியவர்கள் எல்லா காலையில அஞ்சு மணிக்கே வந்துட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்து எழுந்துருச்சுருவாங்க அ நிச்சியமா வந்து நம்ம பாத்தோ அப்டின்னா ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னா டி எழுந்திருக்கறத வந்து வழக்கமா வெச்சுருந்தாங்கன்னா ஓசோன் மண்டலத்துல வந்து சுத்தமான காற்று வந்து அப்பொழுது கிடைக்கு அ மாஸ்சு கலக்காத காற்றா வந்து இருக்கு அந்த நேரத்து வந்து கெமிக்கல் அல்லது கலப்படம் வந்து எதுவு இருக்காது உடல் ஆரோக்கியத் த்துக்கு வந்து அது ரொம்ப அ உபயோகமா இருக்கு அதனால தா அவுங்க தெரிஞ்சோ தெரியாமோலோ அவுங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிறக்கா இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் அவுங்க நான்கு அல்லது ஐந்து மணிக்கே எழுந்து தன்னுடைய வேலைகள வந்து அந்த காற்ற சுவாசிச்சுட்டே செய்யிறது அனா இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்டின்னா சூரிய உதயோங்குறது பல குழந்தைகளுக்கு வந்து அ அத வந்து பாக்கறதே கிடையாது அவுங்க எழுந்தரிக்கும் நேரமே வந்து பாத்தீங்கன்னா அஏழு மணி அல்லது எட்டு மணி அந்த மாதிரி வந்துட்டு இருக்குறத நம்ம பாக்க முடியு
ஆமாங் தோழி முன்னெல்லா பாத்தீங்ன்னா காலையில நேரமா எந்திரிக்கிற மாரி இரவு பாத்தீங்ன்னா நேரமா தூங்கிருவாங்க அந்த எட்டு மணினா எட்டு எட்ர வெச்சுக்கோங்களே அதுக்குள்ள தூங்கிருவாங்க அதனால அவுங்களுக்கு நேரமா எந்திரிக் க்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நறையாவே இருந்தது இப்ப இருக்கற கொழந்தைங்க பாத்தீங்ன்னா பத்து மணி ஆயிருது பதினோரு மணி ஆயிருது அவுங்க சரியா தூக்கோ வந்து அந்த கரெக்டான டைமுக்கு அவுங்களு தூங்குறது கடையாது அதுனாலேயே வந்து காலையில எழுந் துறத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுது இதே வந்து அவுங்க கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடம் செல்ணு அப்பிடிங்கிறுத் காரணத்துக்காக தா அந்த எட்டு மணிக்கு எழுந்திக்கிறாங்க இல்ல நாங்க வீட்டுலதா இருக்கோம் அப்பிடின் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுலயே பாத்தீங்ன்னா டைம் ஆயிருது நா இன்னு கொஞ்சோ நேரோ தூங்குறே இன்னு கொஞ்சோ நேர தூங்குறே அப்டின்னே ஒன்பது மணியே பண்ணிராங்க எப்டி இருந்தாலு
நிச்சியமா தோழி நிச்சியமா அ அதுக்கு ம்
எந்திரீங்க எந்திரீங்கன் சொல்லி சொல்லிதா எழிப்புறதாருக்கு
இருக்கு அதே மாரி பாத்தீங்கன்னா அவுங்க கைபேசி பயன்படுத்துறது வந்து இந்த விடுமுறை நாட்கள்ள வந்து கொஞ்சோ அதிகமாவே பண்ணிருப்பாங்க அந்த பழக்கத்துனால இரவு வந் ந்த நெடு நேரம் அந்த கைபேசிய வந்து பயன்படுத் து அவுங்க காலையில ஆஹ் ஆஹ் அதிகாலையில எழுந்திரிக்காம லேட்டா எழுந்திரிக்கிறதுக் வந்து ஒரு காரணமா இருக்கு சோ பெற்றோர்கள் வந்து நிச்சியம் ஒன்பது மணி அல்லது பத் பத்து மணிக்குள்ள குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறது வழக்கமா வச் சிக்கணு அப்ப நிச்சயமா அவங்க காலையில குறைந்தது ஒரு ஐந்து ஐந்தரை மணிக்காவது எழுந்துருச்சு உடல் பயிற்சி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுடைய ஆஹ் எதிர்கால தில அவங் வந்து உடல் ஆரோக்கியத்தோட இருக்க முடியும் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மக்கள் வந் நிச்சயம் காலைல எழுந்திருச்சி நடைப்பயிற்சிங்கிற வந்து ஒண்ணு வச்சிருப்பாங்க அரை மணி நேரமோ அல்ல ஒரு மணி நேரமும் அவங்க வந்து நடைபயிற்சி மேற்கொள்வாங்க இந்த காலத்திலும் அந்த பழக்கங்கள் இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் கிட்ட வந்து அ அந்த தொடர் செயல்பாடுங்கிறது வந்து குறைவாதா காணப்படுது அந்த மாதிரி இல்லாம நிச்சயமா நடைபயணம் அல்லது யோகா அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அ இயற்கையாவே அவங்க பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அ நிச்சயமா வந் ந்து அவங்களுடைய ஆ முப்பது வயதிற்கு மேற்பட்ட வாழ்க்கை வந்து ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும் தோழி பல வகையான நோய்கள்ல இருந்து விடுபட்டு அவங்க வந்து மன மகிழ்ச்சியாக வாழலாம் அத பத்தி உங்களுடைய கருத்தை தொடர்ந்து பேசுங்க
ஆமாங்க தோழிர் கரெக்ட்தா ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த வயல் வேலைக்கெல்லாம் வேலைக்கு போவாங்க இல்லிங்களா அது எல்லாமே நிறைய எல் எல்லாருமே வந்து காலையிலயே நேரமா எந்திருச்சு சாப்பாடு செஞ்சுட்டு அந்த நடைபயிற்சி அது இல்ல அப்படின்னாலும் அந்த ஆண்கள் பெண்கள் இருவருமே சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு அந்த வயல் வயல் வேலைக்கு போடுறதே அவங்களுக்கு ஒரு பயிற்சி மாரிதா அது ஏன்னா அவங்க குனிஞ்சி நிமிந்து அது வந்து வேல செய்யும் இல்லிங்களா ஆனா இப்ப இருக்கிற பா ஆனா அந்த மாதிரி வேலையே கிடையாது நம்ம போனோம் அப்படின்னா ஒரே இடத்துல அமர்ந்துதா வேலை பாக்கற மாரி இருக்கும் அதுலயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே இடத் இதுல அமர்ந்திருக்கனாலயே இந்த முதுகு வலி கால்வலி அதனாலதா நம்மளுக்கு வருது அதிகமா அவங்கன்னா குனிஞ்சி நிமிந்து நிறைய அங்க இங்கேயு நடந்து போவாங்க இங்க இருந்து அந்த புல்லல்லா எடுத்துட்டு வேற இடத்துக்கு போவாங்க அதனால அவங்களுக்கு அதே ஒரு பயிற்சி மாதிரி ஆகி வேலை செய்யும் போதே அது ஒரு பயிற்சிதா அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு எந்த வலியும் அதிக வும் வரதும் கிடையாது சாப்பாடும் அந்த மாரி நல்ல விதம் த்துல அவங் ங்க சாப்டாங்க இப் காலையில பாத்தீங்ன்னா அந்த பழைய சோறு தா சாப்புடுவோ
கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கப்புற பாத்தா ராய் கூழ் கம்பு அந்த மாதிரி எல்லா வந்து தா அங்ளுடைய உணவு பழக்க வழக்கத்துல இருந்துச்சு
ஆமாங்க இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அதிகமா வந்து அரிசி வகைகள்லதா நம்ப அதிகமா இது சாப்பாடு சாப்பாடு அது மட்டுந்தா நம்ப அதிகமா சேத்துக்குற மாரி இருக்
அ நிச்சயமா நிச்சயமா நம்ம உட்கொள்ள கூடிய அந்த ஆ ரவை சேமியா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூட அது வந்து மைதா பொருள்கள் தா சொல்றாங்க அந்த மாதிரி இல்லாம நம்ம நிச்சயமா சிறுதானியத்துல செய்யக்கூடிய தோஸ் வகைகள் அல்லது பொங்கல் அந்த மாதிரி வந்து நிச்சயம் வாரத்துக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை வந்து உட்கொள்ளணும் அதே மாரி புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வந்து நிச்சயமா நம்ளுடைய உணவுல வந்து ஒரு பங்கா இருக்கணும் அப்டின் சொல்லிட்டு மர் மருத்துவத்துறையில ஸ் சொல்றாங்க ஏன்னா நம்ம சாப்டக்கூடிய உணவுகள்ல வந்து நிச்சயமா ஒரு பங்குதா மாவுச்சத்து இருக்கணும் ஒரு பங்கு வந்து புரதமும் ஒரு பங்கு வந்து நமக்கு நார்ச்சத்து நிறஞ்சதாவும் இருந்தாதா அது வந்து சரிவிகித உணவா வந்து இருக்க முட் டியும் அப்புடிங்கிறது வந்து மருத்துவர்கள் கருத்து அத வந்து நம்ம தினம்தோறும் பின்பற்றணும் அப்புடின்னா நிச்சயமா வந்து அந்த காலத்து வாழ்க்கைய வந்து நம்ம திரும்பி வாழ முடியும் தோழி
ஆமாங்க உங்களுக்கு அந்த காலத்துலெல்லா பாத்தீங்கன்னா எந்த இதா இருந்தாலும் நேர்ல போய் பாத்து வாங்குவாங்க இல்லைங்களா எந்த பொருள் வாங்குறனாலும் ஆனா நா இப்பல்லா அந்த மாரி இருக் இருக்கிறது கிடையாது நம்ம வீட்ல இருந்தே இந்த தொலைப்பு அ பேசி மூலியமாவே நம்ப இது ஆட்ரு பண்ணி வாங்குற நெலம இருக்கு அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆம் தோழி அதுல வந்து ம் நல்லது நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு ஆ நன்மைகள் அப்புடின் சொல்லி பாத்தோ அப்புடின்னா நமக்கு வந்து நேரம் வந்து நிச்சயமா ஸ் சேமிப்பாகும் ஆஹ இப்ப நம்ம நே போய் ஒரு துணிமணி ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது வகைகள் பார்கறோம் அப்படின்னா இதுல வந்து நிச்சயமா ஒரு நூறு இருநூறு வகைகள் வந்து வாங்கலாம் இப்ப நம்ம ஒரு கடைகள்ல போய் பார்க்கும் போது மற்ற கடைகளினுடைய விலை வந்து நம்மனால ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆனா ஆன்லைன்ல வந்து வாங்கும்போது நம்ம பலதரப்பட்ட வலைத்தளங்கள் இருக்கறனால நம்ம ஒப்பிட்டு பார்த்து வாங்க முடியும் ஆனா தீமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம நேர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய தரத்தை வந்து நம்ம கண்ணுல பார்த்து உணர்ந்து நம்ம வந்து வாங்க முடியும் ஆனா அதுவே சமூக வலைத்தளங்கள்ல வாங்கும் போது நிச்சயமா தரம் வந்து எல்லாமே வந்து தவறா இருக்கும்ன்னு சொல்ல முடியாது இருந்தாலுமே ஒரு இருபொருட்கள் வந்து நம்ம அதுல பாக்குறதுக்கும் பொருள் வந்து கைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தரம் வந்து நிச்சயமா மாறுபடுது அதே மாதிரி வண்ணங்கள் வந்து பல சமயங்கள்ல வந்துட்டு மாறுபடுதா செய்யுது மின்சார பொருட்கள் வந்து முடிந்த வரைக்கு நேரில் பாடுத்து வாங்குவது சிறந்தது ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை அலைபேசி வந்து இந்த மாதிரி வலைதளங்கள்ல தான் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன் அது வந்து வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பழுதடைந்தது இருந்தது இன்னுமே சொல்ல போனா அதுல வந்து பேட்டரியே வேலை செய்யல மொபைல் பேட்டரியே வேலை செய்யல மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப இரண்டாவது முறையும் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அதுலும் வந்து பிரச்சனையா தான் இருந்தது கிட்டத்தட்ட பணம் வந்து முழுமையாக விரை விரையந்தான் ஆச்சு ஆ சோ அந்த மாதிரி ஆ மின்சார பொருட்கள் எல்லாம் வாங்கும் போது நேர்ல போய் வாங்குறது வந்து பண இழப்புகளை வந்து தவிர்க்கும் தோழி
ஆமாங்க ஏன்னா நெறைய பொருட்கள் வந்து துணியே நம்ம போய் நேர்ல பாக்கும் போது இந்த காட்டன்ல்லாம் எப்படி இருக்கும் நம்மல அ சில்க் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்ல பாத்தீங்களா நைஸ் நல்லா இருக்கும் ஒவ்வொரு டிரஸெலாம் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பாக் கும் போது நேர்ல பார்த்தா தான் அதோட தரம் தெரியும் நம்மளுக்கு அப்படி இருந்தாலும் இது வந்து நம்ம நம்ம பாக்கறதுக்கு நல்லா இருக்கும் புகைப்படத்துல பாக்கறப்பவே நல்லா இருக்கும் ஆனா வந்து நம்ம அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆர்டரு போட்டுருவோம் ஆனா கிழ வரம்மோது என்னடா இது துணி இப்டி இருக்கே உள்ளார பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே அப்புடே கட்டங்க கட்டமா தெரியு நம்புளுக்கு அப்டே
கண்டிப்பா உள்ள வந்து அதே மாதுரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம துணிகள் வந் து எடுத்து வந்து தைப்போம் தோழி ஆனா இந்த காலத்துல வந்து ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷோ ஆனாலு ரெண்டு வருஷோ ஆனாலு ந ம்பலா அந்த துணி எடுத்து போட்டாதா உண்டு ஏன்னா ஒரு துணிகள்ல உள்ள ஒரு லைனிங் க்ளாத்து குடுத்து ஸ்டிச்சிங் வந்து நல்லாருக்கு இன்னு இந்த காலத்துல நம்ம எல்லாமே வந்து ரெடிமேட் அப்புடின் போகும்போது நிச்சயமா அந்த பல துணிகள்ல வந்து உள்ள அந்த லை இன்னிங்க க்ளாதுங்குறது இருக்கிறது கிடையாது முதல் தடவ போடும்போதே அ ஸ்டிச்சிங் வந்து விட்றது திரும்ப நம்ம வந்து இரண்டு முறை அல்லது மூன்று முறை அத சரி செய்யறதுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம செலவிட் இல்ல மாதிரியான அ சூழ்நிலைகள் வந்து நமக்கு அமஞ்சிருது தோழி
ஆமாங்க தோழி அது சரிதா ஏன்னா நானே நறையா தாட்டி அம் ஒரு நா ஸ்கூல் படிக்கிற டைம்லெல்லா வந்து தெச்சுதா போட்ருப்பே நறையாவே இப்ப வந்து இப்ப வ கல்லூரிக்கி சென்றதுக்கு அப்புறம் அப்புடி தெ ச்சி போட முடியாத சூழ்நிலையில இப்ப எல்லாமே நம்ப க டையில தா நம்ப்டே வாங்கிக்குறோ இல்லையா அது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தாட்டி போடலா ரெண்டு தாட்டி த்தா போட முடியாதுக்கப்புறமேட்டே அந்த தெய்யில்லு விட்டது
வெட்றது அதே மாரி நம்ம துவைக்கும் போதும் பாத்தீங்கன்னா அந்த துணியினுடையத் தரம் வந்து கொறஞ்சிருது நம்ம எடுத்து தெக்கிறதுனுடைய தரம் வந்து அதுல்ல வர்றதில்ல உங்களிடம் பேசியது மிக்க நன்றி தோழி தொடர்ந்து நம்ம பேசுவோம் தோழி நன்றி வணக்கம்